ஹலோ வணக்
வணக்கோ விமல் ஆஹ் கேக்குது
டீங்ளா
ஆஹ் சாப்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
உம் சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு உம்ஹும் மழையா உங்க ஊர்ல
உம் ஆமா இங்க மழ கொஞ்சோ இருக்குது
ஓகே ஓகே ஓகே இங்க மழ இல்ல மழ வந்த மாரிதா தா இருக்கு மூடமாதா இருக்கு உஹம்
நேத்துல பயங்கர காத்துடுச்சிச்சு பேனர் எல்லா பறந்துடுச்சி பக்கத்துல அந்த அளவு ஹெவியா இருந்தது
இங்யு மழ வரு மாரிதா இருக் கு ஆனா எதையு காணோ ம் ம் ம் ம்
நம்மோ மே சின்ன வயசுல இருக்கும் போது மே மாசம்னாலே வெயில் மட்டும்தா அடிச்சிச்சி இப்ப என்ன மழையெல்லா வருது
அதா ரொம்ப அதிசயமா இருக்கு மே மாசனாலே அந்த வெய்யிலு வெய்யில தவற வேற எதுவுமே இருக்காது ம் ஆனா இப்போ கத்திரி வெயில் டைம்லயே பாத்தீங்கனா மழ வருது து அது என்ன இதுன்னு தெரிய
சொல்ல போனா மே வெயில் காலம் வந்து மே மாசத்துலதா நல்லா வெயில் அடிக்கு இப்பல்லா பாத்தீங்னா ஏப்ரல் ஸ்டார்ட்லயே பாத்தீங்கனா பயங்கர வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது உம் இந்த கா அப்டியே பருவ காலங்கள் மாறிட்டே போகுது வெயில் அடிக்கற காலத்துல வெயில் அடிக்கா மழை பெய்யுது மழை அடிக்கிற காலத்துல வெயில் அடிக்குது இப்டிதா ஆகுது அப்டில்னா மழை காலையில மழை வருது நைட்டு குளுறுது காலையில வந்து வெயில் அடிக்குது இந்த மாதிரி ஆகுது
ஆமாங்க அதுவு எங்க ஊர்லல்லா நாங்க ஸ்கூல் போற டைம் அப்பல்லா கிளைமேட்டே பாத்தீங்கனா காலையில இருந்து லைட்டா தூறிக்கிட்டே இருக்கு
ம் ம்
தூறிட்டே இருந்துட்டு ஒரு பனென்ட் மணி வரைக்கும் அப்புறம் வெயில் வரு திருப்பி ஈவினிங் ஒரு போ ஃபோர் பைவ் வாகும்போத் திருப்பி லைட்டா அப்டியே கிளைமட் சேஞ்ச் ஆய்டு ஆனா இந்த காலையில ஒரு டுவெல ஓ கிளாக் வரைக்கு தூறிட்டே இருக்கு நாங்க ஸ்கூல்கெல்லா போம்போது ரெகுலரா கொட எல்லா பிடிக்க மாட்டோ அந்த அளவு மழ வராது ஆனா பாத்தீங்ன்னா இந்த முன்னாடி நெத்திக்கு மேல ஹர்ல குட்டி குட்டியா இருக்குல்ல அந்த ஹர்ல எல்லா அப்டியே குட்டி குட்டி குட்டி ட்டியா ட்ராப்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு குட்டி குட்டியா கொஞ்சமா மழ தூறிட்டே இருக்கு நாங்க நடந்து ஸ்கூல் போற வரைக்கு அந்த குட்டி குட்டி அந்த ஹர்ல ஃபுல்லா குட்டி குட்டியா இருக்கு தண்ணி சொட்டி சொட்டி அந்த மாரி ரொம்ப எப்டி எப்டி சொல்றது ஸ்ப்ரே பண்ணிவிட்டா எப்டி இருக்கு ஈரமு ஆகாது அந்த மாரி மழ தூறிட்டே இருக்கு நல்லா இருக்கு க்ளைமேட்டே அப்டித்தா இருக்கு எப்போமே காலைல இந்து சில்லுன்னு மதியானோ வெயிலு திருப்பினா அது நல்லாதா இருந்தது இப்ப எல்லா மாறிட்ச்சு
ஆமா நம்ம சின்ன வயசு அது பாத்தீனா நைட்ல பாத்தீன்னா மழ வரு நம்ம நைட்ல தூங்கும்போது மழ வந்துச்சி நா அப்டி வேண்டிட்டே தூங்குவ நாளைக்கு கால்ல மழ வரனு ஸ்கூல்லே ஒ வேண்டிகிட்டே தூங்குவோ கரெக்டா கால்ல எந்துச்சோன என்ன பண்றோமோ இல்லயோ வெளில போய் பாப்போ மழ வருதா தூறுதா அல்ல மழ வர அறிகுறி ஏதோ இருக்கான் மேல பாப்போ அப்டி மழ வந்துச்சுன்னா ப்ரஸ் கூட பண்ண மாட்டோ ஒடனே நியூஸ் சேனல போட்டு உக்காந்திப்போ லீவா லீவா ஒவ்வொரு மாவட்ட சொல்லுவங்க பக்க பக்க பக்கத்துல மாட்ட மாவட்டல்லா சொல்லுவாங்க நம்பள்து வராதா நம்பள்து வராதம்ம கரெக்டா எட்டு மணி ஆகு ஒம்போது மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுனா எட்டு மணி ஆனாலு சேரி அப்ப பல்ல வளைக்கியாச்சு வந்து பாப்போன் சொல்லி பல் வலக்கினு வந்து பாப்போ அப்பையு வராது குளிச்சிட்டு வந்து பாக்கலான்பாப் குளிச்சிட்டு வந்து பாத்தாலு வராது அப்புறோ சாப்ட்டு சாி போடா டிவி ஆஃப் பண்றா சொல்ட்டு சாப்ட்டு நம்ம கெளம்பலாங்கு போது லீவும்பாங்க பாருங்க அப்பதா வரு ஒரு குஷி அட பைத்தி சொல்லிந்தா நா மொதல்ல நீ குளிச்சே இருக்க மாட்டேனடா அப்டினு நினச்சிட்டு இருப்போ நா
ஆனா நம்ம எந்திச்சோன்ன லீவ் சொல்றது போ இந்த மாரி கெளம்பி அ அந்த டிஃபன் பாக்ஸ்லா பக் பண்ணதுக் அப்றோ லீவுன் சொன்னோனே நம்ம அதே மாரியே ஸ்கூல்ல இருக்க மாரியே அந்த ஸ்னக்ஸ் பாக்ஸ் எல்லா பி பிரிச்சிட்டு டென் ஓ க்ளாக் ஆனோனா அந்த ஸ்நக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பறது இப்டில்லா பண்ணிட்டு விளாடிட்டு இருப்போ அது ஒரு கிஷியா இருக்கு இன்னொன்னு ஸ்கூல் கிட்ட வரைக்கு போய்ட்டு லீவுன் சொல்லி வர்றது சமையா இருக்
ஆமா நியூஸ் எல்லா போட மாட் டாங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் வெளிய கேட்ல எழுதி போட்ருவாங்க இன்னைக்கு லீவு மழ காரணத்துலன்பாங்க அங்க போய்ட்டு அப்டியே ஜாலி பண்ட்டு வருவோ ஏ இன்னிக்கு லீவுண்ணோனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருப்பாங்க சரி லீவு தான பக்கத்துல போ வட கடைல வாங்கி சாப்ட்டு போலா வா ஏ மழ வருதா கூட நனஞ்சிட்டு போலா வா நனையலா வான்னு சொல்லி
ஆமா கொஞ்சோ பெருசாய்ட்டோனா ம் அப்டி ஸ்கூல் இருக்கு அங்க போய்ருவோ போய்ட்டு அங்க உக்காந்து எல்லா கொண்டு வந்த டிஃபன் பா லா ஷர் பண்ணி சாப்ட்டுட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு
ஆமா ஆமா அது உண்மதா அவங்க வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன மாரி கரெக்ட் தா அவங்க வீட்டுக்கு போய்டுவோ ஒரு ஆஃப் டே அவங்க வீட்ல இருந்துட்டு மழ வந்தா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு ஸ்நக்ஸ் சாப் அப்டியே ஜாலியா சுத்திட்டு மழைல நன்சிக்கிட்டு அப்டியே போ நம்ப்புக் புக்கு இருக்கா அதுலா நனை பாக்க மாட்டோ மழ வந்தா சேரி பரவால்ல மெதுவா நடந்து போம் மழ வந்தா வீட்டுக்கு வீடு பக் க்கமா இந்தாலுமே ஸ்கூல் விட்டு போம் மெதுவா நடந்து போம் மழலா ஃபுல்லா நனஞ்சிரு புக்கா நனஞ்சுரு வீட்டுக்கு போய் ஃபேன போட்டு காய போ ஒரு பேஜா எடுத்து தி அடுத்த நாள் வீட்டு பாடோல்லா எது செய்ய மாட்டோ அப்ப இன்னைக்கு மழ வந்துச்சு மம் எல்லா புக் த நன்ஞ்சிருச்சு அதனால வீட்டு பாடோல்லா செய்லன்னோன அப்டியா செரி ஓகே அப்டின்னு சொல்றுவாங்க வீட்லல்லா சேந்து காலேஜ் இல்ல ஸ்கூல்ல எல்லா ரொம்ப நல்லாருக்கு அதெல்லா ம் ம் ம்
அ அது மாதிரில்லா இருக்கு
ஆமா அதே மாரி கோடை காலத்துல பாத்தீங்கின்னா சரிவு மழ காலத்துல பாத்த என்ன பண்ணுவோ நம்ம ஆ வீதோ ஏ மழ அதிகமா வந்துச்சுன்னா வீட்ல சூட எது செய்ய சொல்லுவோ நம்ம வீட்ல பஜ்ஜி எதோ பண்ணாங்கன்னா அன்னைக்கெலா அப்டியே குசிதா ஏய் மழ வருது வெளிய பஜ்ஜி வீட்ல பஜ்ஜி சாப்டுக்கினு அப்டியே ஜாலியா உக்காந்துக்கிட்டு
கரண்டு போயிடு எப்டியு அதனால அந்த மாரி பிரச்சனை எல்லா நெறைய வரு
ம் ம் அது நைட்ல மழ வச்சுன்னா கரண்ட் போச்சுன்னா ஏஞ்சு உக்காந்திக்கோ நம்ப ப்யே சில்லுன்னு காத்து அந்த சாரல் அடிக்கு அந்த ஓட்டு வீட்லா பாத்தீங்கன்னா சாரல் அடிக்கு ஓட்டுல இருந்து சாரல் வரு அது சாரல் அப்டியே என்ஜாய் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்போ அதெல்லா நல்ல செம்மையா இருந்த காலங்கள்
அதே மாரி கரண்ட் போர்ஷ்னா ஜன்னல்லா ஓபன் பண்ணி வைப்பாங் இடி இடிக்கிறதுல பயமா இருக்கு
ம்
ஆ ஹெவியா இருந்ததுனால பயமா இருக்கு ச கரண்ட் எதுவுமே இல்லாதப்ப அந்த சவுண்ட் மட்டு ரொம்ப பெருசா தெரியு
அப்போ ஒரே ஒரு டார்ச் மட்டு தா வீட்ல இருக் அந்த டார்ச்ச வச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்டி இப்டி விளையாண்டு சுத்திக்கிட்டு இருந்தோ அப்பெல்லா சொல்லாபோனா மெழுகு வரத்தி இருக்கு மெழுகு வேனே ஓதி விட்ருவோ
அது மெழுகுபத்தி ஓ அது இதாவ இதாவ அது மெழுகு கீழ உருகி வரதெல்லா எடுத் துச்சு வெளடறது இது மாரில்லா பண்ணுவோ அதெல்லா ஒரு நல்லா காலங்கள் கோடை காலோனாலே இதெல்லா வந்துடு
ஆமா அந்த மாரி நெறைய இது நெ நல்லா இருக்கு மழ வரது இது எல்லாமே மெமரிஸ்தா இருக்கு கிட்டத்துல
ஆமா இப்பெல்லா மழைல யாரு நனையறதில்ல ஆனா நம்மோ மழனாலே நம்ம நனஞ்சிட் தாருப்போ எல்லா வீட்ல ஜாலியா நனஞ்சிகிட்டு பசங்கெல்லா ஜாலிய விளையாண்டுக்கிட்டு அப்டி இருந்தோ இப்ப இருக்க பசங் களா யாரு வெளியே போமாட்ராங்க மழ வந்துட்
ம்ஹூ எப்பவுமே மழங்கற்து வந்துட்டு நம்ம ஹாப்பியா இருந்தோனா அது அதிகோ பண்ணிரு சேடா இருந்தோனா அத அதிகோ பண்ணிடு எதா இருந்தாலு மல்டிப்ளை பண்ணி குடுக்கு இப்பெல்லா அப்பெல்லா ஜாலியா பக்கத்துல பக்கத்துல ஆளு இருப்பாங்க ஒரு பயோ இருக்காது இப்பெல்லா வந்து மழனு வந்தாலே எப்டினா அ எல்லா தனித்தனியா இருக்கோமா ஒரு ஒரு வீட் ட சுத்தி அப்டியே ஒரு ஸ்க்ரீன் போட்ட மாரி ஆயிடுது யாரைம்மே பாக்க முடிய மாட்டேங்குது மழைனு வந்துட்டாலே ஒரு சுத்தி தொப் இந்த சைடு எப்ப பாத்தாலு மழ வந்துட்டே இருக்கு ஒரு ஆளு கூட கண்ணுல தெரிய மாட்டாங்க அப்ப பயமா இருக்கு ஏதோ ஒரு காட்ல வந்து தனியா இருக்க மாரி யாரு கூடயோ ஓ கான்டக்ட் இல்லாம எங்கியோ தனியா இருக்க மாரி பயமா இருக்குது இப் இப்ப இப்பெலா
ம் ஆமா ஆமா அப்பெலா அ கரண்டு வந்து எல்லா வீட்டுக்கு தெருவுக்கு வந்துருவோ உக்காந்து ஜாலியா வெளாண்டு பக்கத்து வீட்ல அக்காயோட பேசிக்கிட்டு இப்ப எல்லாரு வீட்லையு யூ பி எஸ் ம் ம் யூப் பி எஸ்னு வாங்கி வெச்டாங்க எல்லாரு வீட்ல இருந்தறாங்க யாரு வெளிய வர
ஆமா ஆமா
அப்பெல்லா அப்டி இல்ல எல்லார் வீட்லயு கரண்ட் போயிட்டாலே எல்லாரு வெளிய வந்துரு வோ அப்டியே உக்காந்து டு ஜாலியா அரட்ட அடிசிக்கிட்டு அப்பெல்லா சும்மா காத்து அடிச்சாலே ஆஃப் பண்ணி வுட்ருவாங்க கரண்டே அப்டிங்கும்போது எல்லா வெளியே வந் ஜாலியா காத்துல உக்காந்துட்டு அதா இப்ப மழ வரும்போது பாத்தீங்னா அந்த லைட் பூச்சில்லா வரு பாருங்க அந்த பின்னாடி லைட்ல அப்டி மி எல்லோ கலர் லைட்டு அடிக்கு இப்போலா அத பாக்க முடிய மாட்டிது எங்க ஊர்லயுமே இப்போல்லா பாத் அப்போல்லா அவ்ளோ பூச்சி வராத வாங்கி நம்ம க டப்பாக்குல்ல அடச்சுட் நம் பார்த்துட்டே இருப்ப அந்த வெளிச்சோ வரு அதுல
ஆமா ஆமா ஆமா ம் ஆமா ரெண்டு மூணு சேத்து புடிச்சு போட்டோனா நல்ல பல்ப்
பல்ப் மாரியே இருக்கு ஆவா இப்போலா அது எங்கியு பாக்க முடிய மாட்டிங்குது எதுவு பண்ண முடிய மாட்டிங்குது
ம் ம்
இருக்கா இல்ல அழிஞ்சிருச்சானே தெரில அந்த பூச்சிகள்லா அது கிராம சைடுலா இருக்கு ம் ம் சொல்லுங்க
ம் ஆமா அதே மாரி வந்துட்டு ம் இது ரைன்லா வந்து இதானோன சவுண்டே இல்லாம அமைதியா ஃபுல்லா அந்த தவள சவுண்டா கேட்டுட்டே இருக்கு
ஆமா ஆமா ஆனா இப்பயுமே தவள சவுண்டு கேக்கறதுனால தவளலா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்துருச்சு இப்ப சொல்ல போனா
ம் ம்
அப்பெல்லா ஒரே ஒரு தவளதா இருக்கு இப்பெல்லா பாத்தீன்னா ஒவ்வொரு தவளையு ஒவ்வொரு சேபுல இருக்கு ஒவ்வொரு மாரி கத் த்துது ஒவ்வொன்னு ஒன்னொண்ணு பாத்தோன்னா அவ்ளோ பெருசு இருக்குது சொல்ல போனா நம்ப உள்ளங்கை அளவுள பெருசா இருக்கு
ம் அது மாரி ஒரு சில தவள வந்து ரொம்ப இப்ப மனுஷங்க சொல்ற மாரிதா ரொம்ப இன்டலிஜென்டா இருக்க மாரி இருக்குது ஒரு சில தவள பாத்தீன்னா பேக்கு மாரி இருக்குது அதாவது ஒரு ரூம்ல ஒரு சின்ன ஹோல் இருக்கு பாத்ரூம்ல இது போயி அது ஒடம்பு பெருசா இருக்குது நம்மள பாத்தோன் ன ஆ தலைய வந்து அந்த ஹோல்குள்ள விட்டுட்டு ஒடம்பு அதுக்குள்ள போ முடில ஆனா ஒழிஞ்சிட்டு இருக்கமாரி நெனைச்சுஸ் சு போல அதுக்கு நம்மள தெரியலன்னோன ஒழிஞ்சிகிட்டோன் நெனச்சுக்கிட்டு அப்டியே நிக்குது மொகத்த மட்டு மூடிட் நின்னா எப்டி இருக்கு அது மாரி நிக்குது அதுக்குள்ளயோ போ முடில அங்கேயே சிரிப்பா வருது அத பாத்தா உள்ள தப்பிச்சி எங்கேயாது குதிச்சி போலா அது போய் டக்குனு அந்த ஹோல் ல மொகத்த மட்டு இப்ப போ போயிருச்சு கண்ணு முடிக்கிற மாரி அது ஒழிஞ்சுக்கு அதுக்கு வந்து நம்மள தெர்லனோன அதுக்கு வந்து அதுக் நமக்கோ அது தெரியாதுன் நெனசுக்குது போல
ம் ம் ம் ம் அதா சந்தான ஒரு படத்துல சொல்லுவாங்கள நம்பல்லா பாடிக் இடலா சுத்திட்டாங்க நானே அது நம்பாளுங்தா ஒழிஞ்சிருக்கிற லட்சனோ அப்டிம்பாருல அந்த மாரிதா
உண்மையாவே அப்டிதா இரு சிரிப்பா வந்துச்சு அத பாத்துட்டு
உம் உம் ஆமா ஆமா ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ்னால போயி அதுல உக்காந்திகோ அது கரெக்டா காம்பக்டா இருக்கோ அந்த ஒடம் போயி ஒக்கா ஒட்டிக்கோ அந்த எடத்துல கரெக்ட் குழி இருந்தா போய் ஒக்காந்திக்கோ அப்டிங்கும் போது அந்த தவலையிலா அந்த மாரி
அதே மாரி ஒரு சில தவள நல்லா அப்டியே எப்டி சொல்றது அப்டி டோர்ல குதிச்சு செவத்துல இருந்து டோர்ல குதிக்கு நம்ம டோர் ஓப்பன் பண்ணும் போது டக்குன்னு ஓபன் பண்ண கேப்ல உடிச்சுக்கு நமக்கே தெரியுமா அந்த மாரிலா இருக்கு ஒரு சில அதா சொல்ற வ ஒவ்வொரு தவலையுமே மனுஷங்க மாரியே இன்னொசென்ட்டாவு இருக்குது ஒரு சிலது வெவரமாவு இருக் கது அதல்லா எப்படின்னே தெரில
தெரியல ஆமா ஆமா உம் உம் செரி நம்ம தொடர்ந்து பேசுவோ அடுத்து அடுத்து
ஆஹ் பாய் நன்றி